காய் எப்டி இருக்க நல்லா இருக்கியா
நல்லா இருக்க கா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் எல்லா நல்லா இருக்கோ
ஆ காலேஜ் எல்லா முடிஞ்சது அக்கா உங்களுக்கு எப்டி இருக் கு லைஃப் எப்டி போது
லைஃப் அப்டியே போகுதுடா அத பா பையனையு காலேஜ்ல சேர்க்கணு செரி அதா பாத்துட்ருக்கோ ம் எங்க நீங்க படிச்ச காலேஜ்லா நல்லா இருக்கா
ஆ நாங்க படிச்ச காலேஜுங்ளா காலேஜ் இல்ல அதுங்க்கா நம்ம டெய்லி வர வர போற மாரிதா இருக்குங்க ஏன்னா நம்ம பசங்க நம்ம கூடவே இருந்துட்டு திடீர்னு ஹாஸ்டல் குள்ள என்டர் ஆகுபோது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க சாப்பாடு செட் ஆவாது முக்கியமா மத்த விஷயம்னா கூட கொஞ்ச அட்ஜஸ் பண்ணி பாங்க ஆனா சாப்பாடு தா கொஞ்ச கஷ்டமா இருக்குங்க இங்க வந் து எப்டின்னா ஆமா ஃபுல்லா வெஜ்னா ஆ ரெண்டுமே சேத்துதா போடுவாங்க பட் இருந்தாலு ஒ நம்ம வீட்ல செய்ற மாரி இருக்கதுங்க
அத அதா நாங்க படிக்கையிலயே அப்படிதா இருந்துச்சு நானு ஹாஸ்டல்ல தா படிச்ச அப்போ வந்து எனக்கு ஆ போய் ஹாஸ்டல்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் போய் எனக்கு ஒரே அழுகையாதா இருந்தது வீட்ல இருந்து போன் பண்ணாங்ன்னா ஒரே அழுக வந்துரு அப்போ வந்து ஹாஸ்டல்ல மொபைல் போன்ஸ் நாட் அலௌடு நாங்க போகையில வந்து கொண்டு போய் யாருமே மொபைல் வச்சிருக்க கூடாது அப்டின்ட்டாங்க ஆ அப்போ வந்து ஒ ஒரு ஒரு விங்குக்கு ஒரு போன் தா இருக்கு பண்ணாங்ன்னா ஒரே அழுகியாதா இருக்கு செட் ஆகுறதுக்கே எனக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆயிருச்சு
அப்டிங்ளா
ம் நாலு வருஷ முடிச்சு வரதுக்குள்ள
ஓ ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா என்னன்ன நெப்போ ஹாஸ்டல் லைஃப்லா ஜாலியா இருக்கு அப்படின்னு நெப்போ ஆனா அங்க போனாதா தெரியு எவ்ளோ கஷ்டோ அப்டின் சொல்லிட்டு ஆ சாப்பாடு நாலா வந்து படி க்கும் போது நா வந்து எங்க வீட்ல ரொம்ப செல்லோ படிக்கும் போது ஹாஸ்டல்ல எடுத்துட்ட வேற ஊர்ல எடுத்துட்ட எடுத்துட்டு ஹாஸ்டல் பாக்க போனா எங்க அப்பா அழுவுறாரு என்ன சுடுதண்ணி ஹாஸ்டல்ல சுடுதண்ணிக்கி டைமா சுடுதண்ணி இல்லன்னா உனக்கு ஜொரோ வந்துருமே அப்டின்னு சொல்லிட்டு அதனால அங்கந்து கூட்டிட்டு வந்து என்ன இங்க மேனேஜ்மென்ட் மார்க் எடுத்து நா மேனேஜ்மெண்ட்ல தாங்க இங்க படிச்ச
ஓகே நாங்க அதா நாங்க வரும்பொழுது சுடுதண்ணி எல்லா கிடையாது குளுந்தண்ணியில தா குளிக்கணு
ஆமா அது கஷ்டோ நா வெயில கூட சுடு தண்ணி தா அ சுடு தண்ணிதா குளிப்பாங்க வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்து ஆனாலு சுடு தண்ணிதா குளிப்ப அங்க போன உடனே எங்க அப்பா அழுக்குறாரு இல்ல இல்ல பரவாயில்ல இன்னு இன்னு கொஞ்ச காசு தா எக்ஸ்ட்ரா வாவு இன்னு ஒன் லேக் தா எக்ஸ்ட்ரா வாவு நம்ம வந்து இதுலயே படிச்சுக்கலா வீட்ல இருந்தே போ அப்டின்னு சொல்லிட்டு
செரி செரி செரி ஆ அவங்க
அனா வெளியே போனா ஜாலியா இருக் அப்டிலா நெனைப்பே அதுக்கப்பறோ தா புரிஞ்சுது இல்ல இல்ல ஆமா அப்ப அப்பறம் வந்து எனக்கு ஹாஸ்டல் லைஃப் எப்பனா வேல செய்யும்போது ஹாஸ்டல்ல இருந்தோ அங்கயுமே அப்டிதா கரெக்ட்டா வந்து ஒரு வாரோ அப்டியே தேம்மி தேம்மி அழுவே சாப்பாடு போட்டு சாப்பாடு பர்ஸ்ட்லலா தண்ணி விழு அப்ப கூட இருக்க அக்காங்கல்லா தா சொல்லுவாங்க இல்ல நம்ம வந்து வேல செய்யறதுக்கு சாப்ட்டுதா ஆகணு எப்படியாச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டுக்கோ அப்டில்லா சொல்லிட்டு அந்த அக்காங்களல்லா இல்லன்னா நா இன் என்னால வா எழுந்திருக்கவே மாட்டேங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் போனே அங்க வந்து என்ன ஆச்சுன்னா இதே மாரி சாப்பாடுலா செட்டு ஆகுல ரொம்ப ஹோம் சிக் வேற ஆயிட்ட அ வீட்டுக்கு வந்துட்ட வேல வேணா அப்டின்னு சொல்லிட்டு அப்றோ தா இல்ல நம்மளே சமாதனோ படுத்திட்டு இல்ல நம்ம போலான்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி போன ப்ப தா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆ நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கெடச்சாங்க அந்த அக்காலா நல்லா பாத்துக்குனாங்க என்ன
அதா அதா அதா நா நா வந்து ஹாஸ்டல் போறப்ப நம்மல போய் ஜாலியா இருக்கலா அம்மாவு அப் அப்போ வந்து நம்ம இல்லாம கஷ்டப்படணு ஹ அப்டின்னு நெனைச்சிட்டு நீங்கதா வந்து அழுவீங்க நாலா அழுக மாட்டே அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க போய் போன் பண்ணா நமக்கு ஒரே அழுக வந்துரு என்னடா பாக்காம இருக்கோ அப்டின்ட்டு அப்றோ அதுவே பழகிடுச்சு அ அப்றோ பாத்தா நம்ம ஆ ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது எனக்கு நா வீட்டுக்கே வரமாட்டே நா இல்லல்ல நா ஹாஸ்டல்யே இருக்கிறே ரெண்டு நாள் தா லீவு ஃரெண்ட்ஸோட இருக்கணு அப்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வர்றதில்ல பர்ஸ்ட் இயர்ல இருக்கும்பொழுது ஒரு வாரோ விட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துருவோ பதினஞ்சு நாளைக்கு வொருக்க வீட்டுக்கு வந்துருவோ பைனல் இயர்ல ரெண்டு மாசோ ஆனா கூட வீட்டுக்கு வரதுல அந்த அளவுக்கு செட் ஆயிட்டோ பிரண்ட்ஸ் கூட செட் ஆக இருந்தது
ஆமா அப்டிதா எனக்கு ஆச்சு என்னன்னா ஹாஸ்டல்ல இருக்கு போது போன் காட்டுவாங்க தா ஆ நைட் ஷிப்ட் நா காலையில படுத்தா நா எழுச்சுக்கவே மாட்ட அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எழுந்து சாப் அப்டி எழுந்து சாப்பிடனுல அய்யயோ அவங்க ச் சாப்பாடு நல்லாலன்னு சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லைங்கலா அது நாள சொல்ல மாட்டே சாப்பாடு நல்லா இல்ல அதனாலதா சாப்பிடலனு சொல்ல மாட்டே இல்ல தூங்கட்டே அப்டின்னு சொல்லுவே ஏன்னா அவங்க நம்மள விட்டு போய் தூரம்மா இருக்காங்க இல்ல சாப்பாடு நல்லாலன்னு சொன்னா மனசு கஷ்டப்படுவாங்க அப்டின்
ஆம் நாங்களும் அப்டிதான் இங்கயு சாப்பாடெல்லாம் அவ்ளோல்லா நல்லா இருக்காது ரொம்ப எதோ கஷ்டப்பட்டுதான் சாப்ட்டுட்டு இருந்தோம்
ம்
கர் கா லைல்ல ஒவ்வொரு தடவு வந்து நமக்கு புடிக்காத ஏதாது இருந்துச்சு அப்டின்னா நான் வந்து சாப்டவே மாட்டேன் நமக்கு புடிக்கல அதனால வேணாம் அப் டின் சொல்ட்டு சாப்டாமே இருந்துட்டேன் ஆனா இப்பெல்லாம் நம்மளால சாப்டாமே எல்லாம் இருக்க முடியுறது இல்லல்ல அந்த கரெக்டா அந்த டைம்க்கு சாப்ட்றணும்
ஆமா ஆமா இப்பயு எனக்கு வந்து தம்பி பொறந்ததுல இருந்து அப்டித்தா ஆச்சுங்க ஆ ஆ நல்லா ஏமாத்திட்டே இருந்த அப்பரோம் தா வந்து எனக்கு இந்த சாப் பொடு நம்ம சாப்டாதா வந்து நம்ளால பாத்துக்க முடியும் ஒருத்தர அப்டின் சொல்லிட்டு அது வரைக்குமே நல்லா ஏமாத் துவ நானு சாப்டாம சாப்டாம நல்லா ஏமாத்துவ இது சாப்ட மாட்ட அது சாப்ட மாட்ட ஆமா அது இது சாப்பட மாட்ட அது சாப்ட மாட்ட தயிர்ன்னு சா சாப் ப்டே மாட்ட அப்புறோ ஸ்மெல் வந்தா சாப்ட மாட்ட ஆ மீனு சாப்ட மாட்டே அதா நெறைய சாப்டவே மாட்டனா இப்ப இப்ப வந்து அதெல்லா சாப்ட்டாதா வேல ஆகும் அப்டினு அத சாப்டதா செய்ற
ஆமா ஆமா நானுமே மீன் சாப்ட மாட்டேன் இப்ப வந்து ஹாஸ்டல் போயிட்டு படிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சரி இதெல்லாம் சா புடணும் இதெல்லாம் சாப்ட்டாதான் நமக்கு வந்து எனர்ஜி அப்டின் சொல்லிட்டு இப் பதான் வந்து இந்த மீன் சாப்ட ஆரம்பிக்கறது கருவாடு சாப்ட ஆரம்பிக்கறது தெல்லாம் வந்து இப்பதான் இதுக்கு முன்னாடி அந்த நீங்க சொல்ற மாரி அந்த ஸ்மெல் வந்தாலே புடிக்காது
ம் செரி செரிங்கக்கா அப்றோ தம்பி எல்லா என்ன பண்றீங்க ம் தம்பி எல்லா என்ன பண்றாங்க
அ தம்பி எல்லா இப்ப டிவி பாத்துட்டு இருக்றாங்க இப்பதா கொன்னு வந்து வீட்ல விட்ட எல்லாரு டி வி பத்துட்டுருக்காங்க ம் பாப்பா என்ன பண்றா
பாப்பா வந்து கீழ இருக்கா அவங்க அம்மாம்மா குட தம்பி இப்பதா எழுந்திருச்சு ஒக்காந்துருக்காங்க
ஓ எந்திரிச்சாச்சு பையன பாத்துக்கற வேல வந்துருச்சு இனி
ஆமாக்கா இப்பதாம் காலையில இருந்து கோல்டு புடிச்சதுனால காலையில இருந்து எந்த வேலயு ஆகல இப்பதா தூங்குவான்னு பாத்தா துணி மேல காய வச்சுட்டு வந்த அவ்ளோதா பண்ண நானு கொஞ்சோ பெருக் ஆ ஆ மிஷின்ல இருந்து துணி எடுத்து காய போட்டு காய வச்ச துணிய எடுத்துட்டு வந்து அத மடிச்சு வைக்கதுக்குள்ள ஆ எழுந்து உக்காந்துட்டாரு ஆமா யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா யாரு கிட்ட பேசிட்ருக்கா அப்டின் சொல்லிட்டு யோச்சு டிருக்கா இன்னு தெளில தெளியாம யோச்சுட்ருக்கா ஆமா
அந்த தூக்கத்திலியே இருக்கட்டு அப்டியே
ஆமா இப்ப எதனா அவன நொன் டுனோனா அவ எதுத்தாவது தா இது பண்ண ஆரம்பிச்சிருவா
ம் சேரி செரி செரி
அவனுமே என்ன மாரிதா இருக்கா எதனா ஸ்மெல்ல வந்ச்சுனா சாப்பிட மாட்றா அவ வந்து அவங்க அம்மம்மா மாதி கருவாடு அவங்க அப்பா கூட நல்லா சாப்புடுவாரு கருவாடு அதெல்லா சாப்புடுவாங்க நாங் அதெல்லா செஞ்சாவே தூரம் போய் நின்னுப்பே அதானயினியு அவ நல்லா சாப்புட்றா ச்சு பாப்பா நல்லா சாப்புடுறா ஆனா தம்பி வந்து எப்டின்னா ஃப்ரூட்ஸ் கூட பிசு பிசுன்னு கைல ஒட்ட கூடாது அப்றோ ஆமா ஒட்னா சாப்ட அப்டின் சொல்லிட்டு
ம் இப்ப வந்து எங்க வீட் எங்க அம்மா சாப்ட மாட் ட்டாங்க மீனு அதனால நா சாப்டாமையே இருந்தே இப்போ அப்டியே நா பழகி ட்டதுனால எ பசங்க சாப்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏனா அப்ப தா அவுங்க மறுபடியு ஹாஸ்டல் போனாலு அவுங்க வந்து இப்ப நம்ம வீட்ல இருந்து குடுத்தா தா வந்து ஹாஸ்டல் போய் சமாளிக்கறதுக் கு அவுங்களுக்கு கொஞ்சோ எனர்ஜியாவது இருக்கு இப் இப்பிருந்து நம்ம நல்லா குடுத்தா தா அப்ப போய் சமாளிக்க முடியு அப்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப் புட பழக்கியாச்சு நாங்ளு
ம் ம் செரி செரிங்கக்கா அப்றோ வேற என்ன
வேரென்ன அப்றோ நாங்க நா இங்க வேலைக்கெல்லா வந்து வீட்ல இருந்து போய்கிட்டே அதனால எனக்கு அது கொஞ்சோ பெருசா பிரச் சன தெரில அ ஆமா ஒரு கட்டத்துல தா அதனால டூ வீலர்ல போய்ட்டு வந்துருவே ஆ காலைல கெளம்புனா ஈவ்னிங் வந்துரு வே அதனால எனக்கு அந்த வேலைக் போறதுல பிரச்சன வர்ல அப்டியே சமாளிச்சாச்சு அதுக்கப்புறோ இப்ப தம்பி பொறந்தங்காட்டி தா வேலையவே விட்டது இவங்கள எல்லா பாத்துக்கணு அப்டின் சொல்லிட்டு
ஆமாக்கா நானு அப்பல இருந்தா பாப்பா பாப்பா பொறந்து ஒரு வருஷத்துலயே வேலைக்கு ஜா ஆ சேந்துட்டே ஆனா தம்பி பொறந்ததுக் கப்ரோ அ உடம்புல இருந்த சென்த் இல்ல ஒன்னு முடியில அதுக்கப்புறோல்லா என்னால ரெண்டு பேரையு சமாளிக்க முடியில அதனால அவ்வளதா அவுங்குளு திரும்ப கூப்ட்டாங்க இல்லங்க வேணாங்க என்னால முடியாது அப்புறோ வீட்டுக்காரு சொன்னாரு இல்ல ஒடம்பு தா ஃபஸ்ட்டு முக்கியோ ஆ நம்ளே கஷ்டப்பட்டு வந்திருக்கோ வேண்டா கொஞ் சோ ஒடம்பு பாத்துக்கோ அப்புறமா பாத்துக்லாமே இல்லனா அப்டின் சொல்லிட்டாங்க
ஆமாண்டா செரி பாரு நா அ பாத்துட்டு கூப்புட்றே மறுவடி
ஆ ஆ செரிங்கக்கா நீங்ளு பாருங்க ஆ பாய்க்கா
செரிடா பாய் ம்